ஹலோ வணக் கம்ங்க
இன்னைக்கி நம்ம வந்து நல்லா இருக்கே நல்லா இருக்கே
ஓகேங்க. சொல்லுங்கங்க இன்னைக்கி என்ன தலைப்புங்க?
கு வந்து நம்ம புத்தகங்கள் அறிவின் பொக்கிஷம் அப்டிங்கறத பத்தி பேசலாங்க.
ஓகேங்க நல்ல தலைப்புங்க. ஸ்டார்ட் பண்லாமாங்க?
ஹா பண்லாங்க பொதுவா புத்தகங்கள் பாத்தீங்கன்னா மனிதனோட சிறந்த நண்பர்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. மனிதன் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரை கற்றுக்கொண்டேதா இருப்பாங்க. அந்த கற் கற்றலுக்கு ரொம்ப துணையா இருக்குறது புத்தகங்கள் தா ஒரு நல்ல புத்தகம் பாத்தீங்கன்னா ஆயிர நண்பர்களுக்கு சமங்க ஆனா ஒரு நல்ல நண்பன் வந்து நூலகத்துக்கு சமம் என்று சொல்லுவாங்க
ஆமாங்க இப்ப புத்தகங்கள் பாத்தீங்கின்னா வெறு காகித வந்து கிடையாதுங்க அது அதாவுது என்னன்னா அது ஒரு தொகுப்புன் நா சொல்லுவேங்க அது என்னாவ் என்னன்னா புத்தகோ பாத்தீங்குன்னா அறிவு அனுபவோ சிந்தனை பண்பாடு வள வரலாறு இது மாரி நெறைய ஒரு வாழ்க்கை பாடத்தோட ஒரு களஞ்சியம்னே நா சொல்லுவேங்க நம்ம நேரடியா அனுபவிக்க முடியாத பல விஷயங்கள வந்து என்ன பண்ணலா அப்டின்னா புத்தகோ மூலமா ந ம்ம வந்து தெரிஞ்சுக்கலா அப்டின் நா சொல்லுவேங்க
ஆமாங்க மாணவர்கள் வந்து கல்வி வளர்ச்சியில புத்தகங்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியோ பாட புத்தகங்கள் மட்டு இல்லாம போ இல்லாம கத புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறு நூல்கள் பொதுவா வந்து பெரிய பெரிய தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு ஒரு ச நெறைய பல் பல்வேறு துறைகள்ல சாதித்தவங்க அவுங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நம்மன் நாட்டுக்காக வந்து உயிர் நீத்த மாமே மனிதர்கள் அவங்க பத்தின வாழ்க்கை வரலாறு இந்த மாரி வாழ்க்கை வரலாறு நூல்கள் அப்பறோ வந்து அறிவியல் நூல்கள் பல ப பல அறிவியல் துறைகள் இருக்கு அது பத்தின நூல்கள் இதெல்லாம் வந்து நம்ம படிப் ப்பதன் மூலமாதா அறிவும் சிந்தனை திறனு வந்து வளருதுங்க
ஆமாங்க புத்தகோ வந்து என்ன பண்ணுது அப்டின்னா ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பண்ப வந்து கத்து தருது அப்டின் நா சொல்வேங்க பாத்தீங்குன்னா உண்மை நேர்மை அன்பு ஒழுக்கோ பொறுமை அது மாரி நெற் றிய குணங்கள வந்து நம்ம என்னங்குனா புத்தகோ மூலமா நம்ம வளத்துக்கலா அப்டின் நா சொல்லுவேங்க அது வந்து ஒரு நல்ல புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறந்தா வந்து நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்குன்னா எண்ணங்களிள் சரி செயல்களிள் சரி நம்ம வந்து ஒரு நல்ல மாற்றத்தைய நம்ம வந்து தெரிஞ்சுக்குலாங்க நல்ல மாற்றத்தையு வந்து என்ன பண்ணலாம் ஏற்படுத்திக் கொள்ளலான் சொல்லுவேங்க
ஆமாங்க இப்போ உலகத்துல வந்து பல பெரிய தலைவர்கள் இருக்காங்க இப்போ அவுங்கல்லாம் பாத்தீங்கின்னா புத்தக வாசிப்ப வந்து ஒரு பழக்கமா இப்புருக்கு கொண்டிருக்காங்க இப்ப வந்து மகாத்மா காந்தி எடுத்துக்குலாமே அவரு வந்து அவருடைய சுயசரிகையில் க்கு மை எக்ஸிபிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்டினு அதுக்கப்பறோ வந்து ஆ அப்துல் கலாம் ஐயா இருக்காரு அவர் வந்து விங்ஸ் ஆஃப் பயர் என்ற ஒரு புத்தகத்த எழுதிருக்காரு பிளஸ் இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா புத்தகங்களோட முக்கியத்துவத்த வந்து எப்ப பாரு அவங் க வந்து வலியுறுத்திட்டேதா இருக்காங்க அவர்களின் வெற்றிக்கு வந்து புத்தக வாசிப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமாவே இருந்தது. அது மட்டும் இல்ல இப்போ பல வந்து அறிவியல் வல்லுநர்கள் சயின்டிஸ்ட் எல்லா இருக்காங்க இல்லயா ஃபாரடே அந்த மாரி ஆ இவங் கல்லா வந்து தன்னுடைய ஆ அவுங்க சும்மா இருக்கும்போதெல்லா பாத்தீங்கன்னா புத்தகங்களதா நெறைய படிப்பாங்க அதன் மூலமாதா அவங்க வந்து நெறைய ஆ எக்ஸ்பிரிமெண்ட்லா பண்ணி நா வந்து நெறைய வெற்றி பெற்றிருக்காங்கன்னே சொல்லலா.
ஆமா அதாவது நம்ம ஒரு பு புக்ஸ வந்து அதாவது ஒரு பு புத்தகத்த நம்ம வந்து படிக்கிறோ அப்டின்னா அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கற்பனை சக்தி எ என்ன பண்ணுது ரொம்ப அதிகரிக்குதுன்னு சொல்லுவீங்க அதாவது ஒரு நம்ம ஒரு கதையே இப்ப நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களே அதுல வர நெறைய காட்சிகள் சரி கதாபாத்திரோ சரி அது நட நடந்திருக்க நெறையா விஷயங்கள் அதாவது நிகழ்வுகள்லா பாத்தீங்கன்னா மனதுல வந்து ரொம்ப கற்பனையா இருக்குன்னு நா சொல்லுவேங்க இதனால வந்து என்ன ஆகுதுன்னா படைப்பு ஆற்றல் வந்து வளருது அப்டின்னு நான் சொல்லுவேங்க
ஆமாங்க இப்போ இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அலைபேசி இணையம் சமூக ஆ வலைதளங்கள் இவெல்லா வந்து நம்மளுடைய நேரத்த வந்து அதிகமா எடுத்துக்குது இதனாலதா பு த்தகம் படிக்கிற பழக்கோ இருக்குதுங்க இல்லையா அது வந்து ரொம்பவே கொறைஞ்சுக்கிட்டே வருது இது வந்து ஒரு நல்ல விஷயோ இல்ல ஆனா இணையத்துல வந்து கெடைக்கிற தகவல்கள் எல்லாமே சரி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது ஏன்னா நெறைய போலி தகவல்கள் இணையத்தின் வழியா பரப்பப்பட்டு கொண்டுதா இருக்கு ஆனா புத்தகங்கள் அப்டி நீங்க சொல்ல முடியாது புத்தகங்கள் மட்டும்தா நமக்கு நம்பகமான அறிவ வழ வழங்குது நீங்க முழுமையா ஒண்ணுத்த நம்பலா அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் ஏன்னா அது தர அறிவு வந்து ரொம்ப உண்மையா இருக்கு அதோட செய்திகள் எல்லா வந்து உன்னதமான செய்திகளே தவிர ஒரு போலியான செய்திகள் அப்பிடின்னு ஒரு புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகத்துல தப்பா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க.
ஆமாங்க இப்ப நூலகம் லைப்ரரி அப்டின்னு பாத்தீங்ன்னா அது என்ன பண்ணுதுன்னா அது என்னன்னு நம்ம சொல்லுவோ பொதுவா அப்டின்னு பாத்தீங்கனா அறிவின் கோவில் அப்டின்னு நம்ம சொல்லுவோங்க அதாவது நூலகத்துல பாத்தீங்கன்னா நெறைய ஆயிரக்கணக்கான பு த்தகங்கள்லா இருக்கு அதெல்லா நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா படிக்கிறது மூலமா வந்து நம்மளோட அறிவ வந்து வளத்துக்கலாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு அறிவ வந்து நம்ம அதுல இருந்து பெற முடியுன்னு நா சொல்லுவேங்க இதனால என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர் கள் எல்லாரு என்னன்னா நா லைப்ரரி போறே லைப்ரரி போறேன்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்டின்னா அங்க இருக்கற புத்தகங்கள வந்து வாசிச்சாங்க அப்டின்னா அந்த வாசிக்கிற பழக்கத்த வந்து அவங்க வளத்துக்கணு அந்த வாசிக்கிறது மூலமா வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன செய்யறது ஒரு நல்ல ஒரு அறிவு வளரு நல்ல ஒரு வளர்ச்சி கெடைக்கு அப்படின்றனால வந்து அந்த பழக்கத்த வந்து வச்சுப்பாங்கங்க.
ஆமாங்க புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொழி திறன வந்து மேம்படுத்து. இப்போ பல பேர் எழுதிருக்கிற வந்து இப்போ கட்டுரைய படிக்கிறோ ஒரு கதைய படிக்கிறோ அதன் மூலமா வந்து ஒகாபலரி என்று சொல்லப்படக்கூடிய ம வந்து நெறைய வார்த்தை அ ங்க வளங்கள வந்து நம்ம ஒரு ஒரு மொழியிலருந்து கத்துக்கலா. அது மட்டு இல்லாம எழுத்துநடை அப்ற ஆ எழுத்துநடை அப்பற எழுதுற தொணி இதெல்லா வந்து வெச்சு நம்ம நெறைய வந்து இதனல்லா இருக்கா அப்டின்னு நெறைய புதுசா நமக்கு வந்து கத்துக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய அமையுது அது மட்டு இல்லாம அதிகமா படிக்கிற ஒருத்தர் வந்து நல்ல வ வந்து பேச்சும் திறன் பேச்சு திறன வந்து பெறுவாரு இப்ப படிக்க படிக்க நமக்கு வந்து பேசுறதுக்கு நெறைய செய்திகள் கெடைக்கு நல்லா வந்து நம்மளோ டைய உரைய வந்து உன்னு நல்லா வந்து ஒரு ஆ வளமிக்க படிக்கிறத அடிக்கடி பெரிய சொல்லுவாங்க புத்தகங்கள படிச்சே ஆகணு நீங்க அப்பதா உங்களால நல்லா பேச முடியு அப்டின்னு சொல்லுவாங்க இது மட்டு இல்லாம எழுதுற திறன் அதுவு வந்து ரொம்பவே மேம்படுது நெறைய நம்மளால எழுத முடியு எழுது பேச்சும்போது என்ன சொல் வளோ அதிகமா இருக்கோ அதே மாரி எழுதும் போது நம்ம நெறைய புதிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்த பயன்படுத்தி எழுதலா
உம் ஆமாங்க இப்ப பாத்தீங்னா ஒரு நல்ல புத்தக வந்து என்ன என்னென்ன ஊக்குவிக்கப்படுதுன்னா அது ஆசிரியராவு ஒரு வழிகாட்டியாவு ஒரு நண்பனாவு இருக்குங்க வாழ்க்கைல உள்ள சோர் வலு இதெல்லா வந்து நமக்கு ஒரு வாழ்க்கைல ஒரு சோ சோர்வு ஏற்பட்ருச்சு அப்டின்னா அந்த நேரங்கள்ல வந்து என்னன்னா புத்தக வந்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கைய நமக்கு கொடுக்கு என்ன சொல்றன்னா வெற்றி பெற்றவர்கள் வந்து வாழ்க்கை வ ரலாறுகள படிச்சது மூலமா தா அவுங்க வந்து உயர்ந்துருப்பாங்க அப்டின்ற ஒரு எண்ணத்தயு வந்து என்ன பண்ணுன்னா அது உருவாக்குன் நா சொல்லுவேங்க அத பாத்தீங்னா தமிழ் இலக்கியங்கள்லா இருக்குங்க இந்த உலகத்துல பாத்தீங்னா தமிழ் இலக்கிய நூல் கள்லா வந்து பல நூல்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அதில பாத்துருக்கீங்ளா திருக்குறள் சிலப்பதிகாரொ இந்த மாரி நூல்கள்லா வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ஒரு அதாவது உயர்ந்த கருத்துக்கள தா சொல்லுங்க இந்த நூல்கள்லா நம் ம வாசுச்சோனாவே தெரியு அது வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரு பண்பாட்டையு பாரம்பரியத்தையு வந்து நமக்கு வந்து பாதுகாத்துட்டே வருது அப்டினு நா சொல்வேங்க
ஆமாங்க இந்த மாரி வந்து நம்ம நூல்கள படிக்கும்போது நம்மளுடைய ரசனை வந்து இந்த ரசனையு கற்பனை வளமு ரொம்ப வந்து அதிகமாகு நம்ம வந்து ஒரு விஷ்யத்த எப்பிடி ரசிக்கணு எந்த விஷ்யத்த தா நம்ம ரசிக்கணு அப்புடின்னு வந்து நமக்கு புத்தகங்கள் மூலமா தெரியு அது மட்டு இல்ல ஒரு நாளைக்கு வந்து இத வந்து நம்ம குறஞ்சது ஒரு புத்தகத்த வந்து ஒரு இருவது டு முப்பது நிமிடங்களாது படிக்கணு அந்த பழக்கொ வந்து நமக்கு வந்து ஆட்டோமெட்டிக்கா இருக்கணு அது மட்டு அது இருந்தா தா வந்து நமக்கு வந்து அறிவு வந் து விரிவுபடு நம்ம வந்து நல்லா மூளைக்கு வந்து வேலை குடுப்போம் மூளை வந்து மழுங்க மழுங்கி இருக்காம ஒரு மாரி சோம்பேறியா இல்லாம நம்மளுடைய அறிவ விரிவுபடுத்துறதோட மன அமைதியு நமக்கு தரு எந்த விதமான ஒரு மன அழு த்தொ நமக்கு வந்து இருக்காது புத்தகங்கள படிக்கனுமோ கொஞ்ச அமைதியா இருப்போ ஒரு தெளிவான மன இது இருக்கு நமக்கு
ஆமாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க அப்டின்னா ஸ்கூல்லல்லா பாத்தீங்கனா ஆசிரியர்ள்லா என்ன சொல்வாங்கன் பாத்திங்கனா குறைந்த பச்சம் வந்து இருவது அல்லது முப்பது நிமிஷமாது புக்க வந்து அதாது புத்தகத்த வந்து நீங்க வாசி சிங்க ரீட் பண்ணுங்க படிங்க அப்டின் சொல்லுவாங்க ஏன்னா வந்து இதேதா சொல்லிட்ருப்பாங்க அதோட காரண வந்து என்னன் பாத்திங்னா புக்க வந்து படுச்சாதா அவுங்களுக்கு மெமரி பவருன்றது வந்து அதிகமாகு அவுங்களோட அறி வி வந்து விரிவிப்படுத்துவதோட மட்டு அல்லாமல் அவுங்களுக்கு வந்து ரொம்ப மன அமைதிய வந்து தரு முடிவா பாத்தீங்னா புத்தக வந்து மனிதனோட வாழ்க்கைல வந்து ஒரு மிக பெரிய செல்வொன் சொல்லுவேங்க அது மட்டுமல்லாமல் நம்ம வந்து உணர வேண்டிய பணம் பொருள் செரி பதவியாகட்டு செரி எல்லாமே வந்து ஒரு நாள் மறஞ்சு போகலாங்க ஆனா புத்தக வந்து நம்ம பெற்ற அறிவுங்க அது வந்து எப்போதுமே நம்மளோட தாங்க இருக்கு இதனால புத்தகங்களை நேசிப்போம் அறிவை வளர்ப்போம் வாழ்க்கையை உயர்த்துவோம் அப்டின் சொல்லி இந்த தலைப்புலருந்து முடிச்சுக்கலாங்க அடுத்து மீண்டும் ஒரு தலைப்பில் வந்து சந்திப்போம்
நன்றி நன்றி நன்றி